எப்டி இருக்
நல்லா இருக்க தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேல எல்லா முடிஞ்சிருச்சா
ஆ ஆமா தோழி ஓரளவு வேல எல்லா முடிஞ்சிருச்சி இனிமே சாப்புட்ற வேலதா இருக்கு சாப்புட்ற வேலயே தா வெருமனை பெரிய வேலையாயிடுச்சே நமக்கு
ஆமா ஆமா ஆமா அதுவு கரையினே சரியான நைரந்துல கூட சாப்ட முடிய மாட்டிங்கிது நம்மலாலா கொழந்தை எல்லா வெச்சிட்டு அந்த கொழந்தைக்கு ஊட்டி விட்றதுக்கே ஒரு மணி நேரோ ஒன்றர மணி நேரோ ஆயிருது ஏயா பாப்பாக்கல்லா அப்டிதா
அதாது இப்ப பாப்பாக்கு வந்து ஒரு ஸ்டேஜில பாத்திங்கனாக்க நா வந்து ஒரு நேரங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் அவுங்க வந்து சாப்ட மாட்டேங்கிறாங்கதா அதாவது பசி எடுக்கும் பொழுது கொழந்தைங்களுக்கு நம்ம குடுத்துட்டோம்னாக்கா சாப்பட்றாங்க ஒரு சில நேரங்கள்ல வந்து சாப்ட மாட்டேங்கறாங்க ஆ அதனால வந்து இப்போ நம்ம என்ன பண்றோம் இப்போ அது நால்லா என்ன பண்றேனா ஆனா அது ஒரு பே பேட் ஹா அதாது நல்ல பழக்கோ இல்ல அப்டின்றது எனக்கு எனக்கே தெரியுது ஒரு மோசமான பழக்கத்த தா நா உண்டாக்கி வெச்சிருக்கே கொழந்தைங்களுக்கு இப்ப ஃபோன போ டோ வெச்சிட்டேன்னா ஃபோன காட்டுறே அப்டின்னா இல்ல டி வி ய போட்டு வெச்சிட்றேனாக்கா சாப்புட்றாங்க சோ ஆனா ஆமா அப்போ நா எதையு காட்டாம நா அவுங்களுக்கு சாப்பாடு குடுக்குறே அப்டின்னா அவுங்க சாப்மட மாட்டேங்கிறாங்க உண்மையாவே நா ஒரு மோசமான சூழ்நெலையில தா கொழந்தைங்கள தள்ளியிருக்கேன்னு எனக்கே தெரியுது வேற வழி ழி இல்ல எனக்கு ஏன்னா நான் அடுத்து நான் வேல பாக்கணு அடுத்து நா என்னுடைய ஒர் க்க பாக்கணு அப்டின்றதுனால பிள்ளைங்களுக்கு ஃபர்ஸ்ட் வயித்த நெறைப்பி விட்டுட்றே ஆனா நா நெறைய நறைய பேர் என்ன சொல்றங்க அப்டின்னா அந்த அந்த ஹா அந்த பழக்கத்துக்கு கொண்டுட்டு வராதிங்க நா வந்து கொழந்தைங் க்கி பசி எடுத்தா சாப்பாடு குடுங்க இல்லைன்னா குடுக்காதீங்கன்னே சொல்றாங்க ஆனா நம் மனசே கேக்குதா அப்டிலா சாப்பல கால சாப்பா சாப்பல்ல மதிய சாப்பாடு சாப்பல்ல குழந்தைக்கு இந்த டையத்துக்கு இந்த சாப்பாட குடுத்துறனு
ம் ம் ம்
அப்படித்தான பண்றோ
ஆமா ஆமா கண்டிப்பா இப்ப ஏ போன வந்தே ஒன்றரை வயசு ஆகுதுன்னா வச்சுக்கோங்களே அவ போனை புடுங்கறா எனக்கு போன் வேணு நீ போன் குடுத்தாதா நா சாப்டுவேன்ற மாரி சொல்றா அந்த மாரி நம்ம ஆக்கி வச்சிருக்கோ நம்ம வெளிய கூட்டிட்டு போயி என்னதா அது பாரு இது பாரு சொல்லி இது ஊட்னா கூட வாயில வாங்க மாட் ங்க அந்த சாப்பாட்ட நம்ம அவங்க சாப்பணு அவங்க நல்லா இருக்கணு ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக் கோசம் நம்ம போனு டி வி எல்லா போட்டு விட்டுறோ அப்பதா வாயவே ஆனு தொறக்குறாங்க அத பாத்துட்டு
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு குடுக்கும் பொழுதுதா வந்து அவங்க சாப்பட மாட்டேங்கிறாங்க எ நமக்கும் வேற வழி இல்லாம கொழந்தைங்களுக்கு ஏதாச்சு வயித்து க்கு சாப்பாடு குடுத்துடணு அப்படின்னு குடுக்குறோ ஆனா அது வந்து ஒரு நல் நல்ல ஒரு வழிமுறை கிடையாது இல்லைங்க தோழி
ஆமா கண்டிப்பா ம் ஆமா
நம்ம வந்து சாப்பாடு குடுக்குலனா அவங்களுக்கு பசி எடுத்ததுக்கு அப் அ சாப்பாடு குடுக்கலன்னா அப்டின்னாக்கா அவங்க சாப்பறதுனால அவங்களுடைய ஒரு உடலுக்கு எந்த ஒரு உபாதைகலு இல்லாம அவங்க நல்ல முறையில இருப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்றோ கொழந்தைக்கு சாப்பாடு குடுத்து அவங்க வயிற நெறப்புனா போது அப்படின்னு நெனைச்சு நானு உண்மையாவே நா அததா பண்றே நா வந்து பொய் சொல்றது இல்ல உமையாவே சொல்றே நா அததா பண்றே எ பிள்ளைக்கு சாப்பிடணு வயித்துக்கு இந்த டையத்துக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்றக்கணு
ஆமா அது ரெண்டு வாயு மூணு வாய் வாங்கினாதா நமக்கு கொஞ்ச நிம்மதியாவாச்சு இருக்கு
ஆமா கொழந்தைங்க சாப்பிட்ருக்காங்க அப்பாட கால சாப்பாடு சாப்ட்டுட்டாங்க அப்டின்ற ஒரு ஒரு ஒரு நெனப்பு வருது ஆனா வந்து அது வந்து மிக மிக வந்து எனக்கு தெரியுது அது வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை அப்டின்னு தெரியுது எனக்கு வேற வழியே தெரிய தெரியாம நா குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுத்துர்றே ரெண்டாவது பாத்தீங்க அப்டின்னா இரண்டு குழந்தைகள் வந்து அதிகமா வந்து கவுச்சிய எதா அதிகமா சாப்டுவாங்க அதாவது ஆ அசைவ உணவுகல ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க சைவ உணவு எடுத் போயிட்டோ அவ்வளவுதா அவங்களுக்கு நம்ம வந்து நா ஒரு நேரங்கள்ல தெரு தெருவா எங்களுடைய எங்க எங்க வீடு இருக்கிற ஒரு பக்கத்து தெரு நா தெரு தெருவா அலையுவ பிள்ளைய தூக்கிக்கிட்டு
ம் ம் ம்
இத சாப்டு அத சாப்டு அப்டின்னு சொல்லிச்சு
ம்
ஆனா இப்ப வந்துட்டு அந்த மாரி என்னால இப்ப இருக்க முடியல ஆ ஏன்னா எனக்கு ஒரு வேல சார் என்னுடைய ஒரு இதுல இருக்கிதுனால என்னல்லா அந்த மாரி இருக்க முடியல
ம் ஆமா அதுனாலே ஆமா என்ன என்னாயத்தோழி
நீங்க எப்டி கொழந்தைங்களுக்கு சாப்பாடு உள்ளவங்கங்களா எப்டி குடுக்குறீங்க உங்களால குடுக்க முடியுதான்னு கேக்குறே
இல்ல இல்ல நா எனக்கு பாப்பாக்குன்னா பார்த்தீங்கன்னா இது எப்டினா வேக வச்சு மத்தியானத்துக்கு எதனா ரெண்டு மூணு காய போட்டு வேக வச்சு பருப்பு சாதோ மாரி கொடுத்துடுவே கொடுத்து அவ சாப்பிட மாட்டா இருந்தாலு நா ஊட்டி உட் உட்ருவ அது அழு அ அடோ பிடிக்கு இருந்தாலு ஒரு ரெண்டு போடு போட்டு அது ஊட்டுனாதா நமக் கொஞ்சோ ந நிம்மதியா இருக்கு அந்த மாரி இப்ப நம்ம நம்ம சாப்பிட நம்ம நம்மதா காரணோ அது காலைல ஏந்துச்சு நம்ம பசங்களுக்கு நம்மதா கத்து கொடுத்துரு அந்த டிவி போட்றது ஃபோன் நோன்றது இதெல்லா கொஞ் இத ஓரமா வச்சிட்டு பசங்களோட பேசணு பழகணு அப்றோ பாத்திங்கனா நம்ம சாப்பிடு போதே குழந்தைங்க வந்து சாப்டு நா சாப்பட்றே சொல்லிட்டு கொ நம்ம சாப்பிடு போது பக்கத்துல போட்டு வச்சா குழந்தைங்க அதுவாவே எடுத்து எடுத்து சாப்டு அந்த மாரி நம்ம பழக்கணு ஆமா
அந்த மாரிதா இருந்தது ஆனா இப்ப பாருங்கன்னா நமக்கு நம்ம குடுக்க கூடாது அப்டின்றதெல்லா இல்ல ரெண்டாவது நம்மக்கு அதுக்கான நேரம் இல்ல அதுதா உண்மையான விஷய இல்லங்களா ஏன்னா நம்ம நம்மளு வேலைக்கு போறோ நம்ம கணவரு வேலைக்கு போறாங்க அடுத்து நம்ம வீட்ல என்ன வேலை பாக்கணு நமக்கு மாறி அடுத்த சாப்பாடு செய்யணு சொல்லிட்டு இந்த டயத்துக்கு சாப்பாட குடுத்துட்டு அடுத்து மதியோ சாப்பாடா அத சமைக்க ரெடி ஆகணு இல்லங்களா சோ இந்த மாரி ஒரு சூழல்ல தா முன்னாடிய எல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மாமனார் மாமியாரு அம்மா அப்பா அவங்கல்லா கூட இருக்கிறதுனால கொஞ்சோ உதவிகரமா இருந்தது ஆனா இப்போ பார்த்தீங்கன்னாகா நம்ம யாரு நம்ம தனி குடுத்தணு தனி குடுத்தணோன்னு சொல்லிட்டு வரதுனால எல்லா சுமைகளு நம்மளே தா நம்ம சொமக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து இப்ப தள்ளப்பட்ருக்கோ அதுக்கு காரணமு நம்மதான நா நா சொல்றே ஏதாவது நா இப்ப தனி குடுத்தணோங்கிறது இருக்கறே அப்டின்னா அதுக்கு காரணமு ம் நூ நூத்துக்கு எம்பது சதவீதமாக நா தா அதுக்கு காரணோ ஒரு சில விஷயங்கள நா பட் கொஞ்சோ அதாவது சரி ஓகே இது இது இப்டிதா அப்டின்ற மாதிரி நா கொஞ்சோ அனுசரிச்சு போயிருந்தேன்னா கூட இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வந்து மாட்டிருப்பானா அப்டின்றது தெரியல ஏன்னா எப்படியா இருந்தாலு நம்முடைய மாமனார மாமியார் இருந்திருப்பாங்க வீட்ல நிச்சயமா குழந்தைங்கள பாார்த்திருப்பாங்க வீட்டு வேலைகள் பாத் தாலு நம்ம வந்து நம்ம குழந்தைகள பார்த்து அவங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு வழிகாட்டியா இருந்திருப்பாங்க அப்டி எல்லா யோசிக்கிறே இப்ப உள்ள அந்த மாதிரி எல்லா யோசிக்கிற சூழ்நிலைலா இருக்கிறே
ஆமா ஆமா இது மாமியார் மாமனார் இல்ல வீட்டல யாருனா வயசானவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவ்ங் பா அவங்க வந்து குழந்தைய பாத்துப்பாங்க எப்டி பாத்துக்கணு எல்லாமே அவங்களுக்கு தெரியு நமக்கு வந்து அவ்ளோ சரியா தெரியாது நம்ம வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன தா தலைமுறில நம்ம இருப்போ அவங்களுக்கு தெரியு எப்படி இருக்கணு எப்டி ஊத்தணு ஆனா அவங்க எப்படினாலு ஊட் ஊட்டி உட்ருவாங்க கொழந்தைங்களுக்கு
ஆமா கண்டிப்பா அவங்க வந்து இப்ப ஏங்க என்னோட மாமியால்லா எடுத்துகிட்டீங்கன்னா பாப்பா சாப்பிடலன்னா தூக்கிட்டு கெளம்பிருவாங்க சாப்பட்ற வரைக்கு ஒரு பாத்தீங்கன்னா போட்டு குடு பவுள்ள போட்டு கூடுன்னு எடுத்துக்கிட்டு அவங்க கெளம்பிடுவாங்க சோப்பிள்ளய தூக்கிக்கிட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு தா அழைச்சிட்டு வருவாங்க
நேரோ இல்லைன்னா கூட அவங்க பாத்து ப்பாங்க எவ்வளோ நேர ஆனாலு சரி சாப்புட்டு பொறுமையா இருக்கும் நம்ளுக்கு அந்த பொறுமைன்றது கெடையாது இல்ல நமக்கு வேல இருக்கு நம்ம சீக்கிரமா சாப்புட்னு ஆமா அது அந்து அதுக்கோச நம்ம எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோ
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு கொழந்தைக்கு சாப்பாட்டு அடுத்தடுத்து வேலைகள் நமக்கு இருக்குறதுனால செரமமா இருக்கு ஆனா வந்து நம்ம வந்து இது கூட்டு குடும்பத்துல இருந்தோம்னா இந்த அளவுக்கு ஒரு செரமப்பட வேண்டியது இருந்திருக் க்காது அப்டின்னு நா நெனைக்கிற ஒரு சில நேரங்கள்ள நா யோசிச்சு பாப்பே இப்ப என்னோட பெரிய பாப்பா வந் து எங்க மாமியார் தா பாத்துக்கிட்டாங்க முழுக்க முழுக்க நா வேலைக்கு போகும் பொழுது நா ஒரு அலுவலக வேலைக்கு செல்லும்பொழுது என்னோட மாமியார் பாத்துக்கிட்டாங்க இது ஒரு ஒரு துணிச்சலாக நா போனே ஆனா வந்து
சரி
ஒரு சில மன வருத்தங்களால நாங்க வ தனியா வந்தோ அப்டிங்க பொழுது இப்ப வந்து என்னால வெளி வேலைகளுக்கு எங்கே போக முடியல வீட்ல இருந்தபடியு என்னால வேல பாக்க முடியல ஏன்னா முழு நேரமு நா கொழந் தையோட நா செலவிற ஒரு சூழ்நிலையில வந்து இப்ப நா மாட்டி இருக்கிறதுனால என்னால எ எந்த வேலையு பாக்க முடியல அந்த வேலைக் நெறைய வெளியில போக முடியல அப்டியே நாளு கொழந்தைங்கள தூங்க வச்சு ட்டு எதனா வேலன்ன என்ன வேல வீட்லயே நம்ம கொழந்தைங்கள தூங்க வச்சிட்டு நம்ம என்ன வேலைய பாக்க முடியு அதிகட்ச எவ்ளவு நேரோ அதிகபட்சோ ஒரு ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ தா தூங்க போறாங்க கொழந்தைங்க அந்த டைம்ல நம்ம அவ்வளவு சீக்கிரமா ஒரு என்ன வேலைய பாத்துர முடியு நம்ம வீட்டு வேலைய பாக்கறதுக்கே நேரோ சரியா இருக்கு ஆமா ஒரு சில ஆனா
பழைய தலைமுறை பாத்தீங்கன்னா பொம்பளைங்க எல்லா வீட்டுலதா இருந்தாங்க இப்போ பாத்தீங்ன்னா எல்லாரு இப்போ பெண்கள் சரி ஆண்கள் சரி ரெண்டு பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஏன் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் விலைவாசி உயந்துருச்சி ப்ப அ அப்புறோ இதுல இத் ஒ கொழந்தைகளுக்கு சேமிச்சு வக்கணுமே அப்டின்றது கோச நம்ம வேலைக்கு போறோ வரோ சரிங்களா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆமா
ஆமா இப்ப அப்பல்லா பாத்தீங்கன்னா அப்பல்லா அதிக அலுவலக வேலைகள் அப்டிங்குற அளவுக்கு வந்துட்டு அலுவலக வேலைகள்ன்றது ரொம்ப குறைவான ஆட்கள் தா அழுவலக வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லைங்களா நெறைய பேரு பாத்தோ அப்டின்னா விவசாய வேலை சொந்த வயல் வச்சு நட்டுறது இல்ல வெளியில வேலைக்கு சென்றது அந்த மாரிதா இருந்தது அந்த காலத்துல ஆனா அந்த வருமா வருமானம் வந்து போதுமானதாக இருந்தது ஒரு குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கு ஆ அவுங்க வாங்கிட்டு வர அந்த நூறு ரூபாவ ஒரு எரநூறு ருபாவா இருக்கட்டும் அந்த குடும்பத்தை பார்த்துகுட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில இருந்தது ஆனா இப்ப உள்ள கால நெனச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒரு அந்த காலத்துக்கு ஒரு ஒரு கிராமே வந்து நூரூபா நூத்தொம்பது ரூபா காலத்துல வித்தது இருக்கு எனக்கு தெரிஞ் சி மூவாயிரரூபா காலத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வித்த காலத்துலயு இருக்கு இப்ப வந்து இருவத்தி ஐயாயிரவாக்கி விக்கிற காலத்துக்கு மாறி இருக்கு சொலு எந்த அளவு க்கு வந்து ஆ பொருளாதாரம் நம்ம வந்து எ வ்வுளோ எவ்ளோக்கு நமக்கு தேவப்படு இப்ப ஒரு வீட்ல ரெண்டு பேர் வேலைக்கி போனாலும் ஒரு குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியாது அப்டின்ற ஒரு ஒரு சூழ்நெலைக்குதா இப்ப தள்ளி தள்ளிவுட்ருக்காங்க
ஆமா ஆமா
அது என்னா பா அப்ப உள்ளதுக்கு இப்ப உள்ளத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசின்றதே அரிசி வெலையே இப்ப வந்து அதிகமாயிடுச்சி ஆயிரத்தி ஐநூறுபா இல்லாம அரிசி வாங்க முடியல
ஆமா ஆமா
ஆ கண்டிப்பா தோழி இப்ப உங்ககிட்ட நா பேசுனது நெறைய விஷயங்கள நா வந்து இப்ப உள்ள சூழ்நிலைகள பத்தி தெரிஞ்சுக்கிட்டே அப்டின் நெனைக்கிறே கண்டிப்பா இன்னொரு முறை நேரங் கெடை க்கும்பொழுது நீங்க எனக்கு அழைப்பி விடனு
சேரிங் தோழி சேரி கண்டிப்பா ம் ம் ம்